அக்கம்
ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் சகோதரா மதிய வணக்கம்
றீங்க
நா சும்மாதா சகோதரா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதாங்க இருக்கே சாப்டாச்சுங்ளா
ஆ சாப்ட்டேங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா சாப்டாச்சுங்க என்ன சாப்ட்டீங்க
நா மதியத்துக்கு வந்து புளிசாத சாப்ட்டேங்க
புளி சாதம்ங்ளா ஓகேங்க எப்டி கோயில்ல வெக்கிற மாரி வெப் ப்பீங்ளா இல்ல நார்மலா வீட்ல வெக்கிற மாரி தானுங்ளா
இல்ல சகோதரா எனக்கு தெரிஞ்ச மார்தா நா பண்ணுவ நானு
அ ஓகேங்க அங்க எப்டிங்க சூழ்நிலைலா எப்புட்ருக்கு
இங்க சூழ்நிலையெல்லா எப்டிங்க எதுப்பு எத எத எதங்க கேக்குறீங்க காலநிலைய கேக்குறீங்ளா இல்ல இன்னைக்கு நாள் எப்டி போச்சுன் கேக்குறீங்ளா அந்த மாரி எந்த மாரி கேக்குறீங்க
காலநிலை சூழ்நிலை எல்லாமே தாங்க கேக்குறே
ஆ காலநிலை வந்து இங்க மந்தமாதா சகோதரா இருக்கு வந்துட்டு காலைல வெயில் அடிக்குது மழ வருது அப்டிதா சகோதரா இருக்கு
ஓகேங்க
சூழ்நில வந்து அது பாட்டுக்கு போயிட்ருக் குது வாழ்க்கையோட நம்பளு போற மாரி போயிட்ருக்கு இப்ப சகோதரா உங்களுக்கு எப்டி போச்சு இன்னக்கி
எனக்கு அப்டிதாங்க போயிட்ருக்கு வேலைக்கு போனா வேலய வி வேலய விட்டு தூக்கிட்டாங்க ஒன்னு பண்ண முடிய்ல
ஏ சகோதரா என்னாச்சு எதாவ்து ஒங்களுக்கு பிரச்சனையா கம்பெனில
ஆ ஆமா ஆமாங்க அது வந்துட்டேதா இருக்கு
சேரி சேரிங்க நீங் அவங்கக்கிட்ட கேக்க வேண்டிய தானே நீ ங்லே எதாச்சு பிரச்சனைனா கொஞ்ச தீத்து வைக்க சொல்லி நீங் கேக்க வேண்டியதானே
ஆ எங்கெங்க கேக்குறது அதா அவ்ளோதாங்க அது ஒர்க்கு செட் ஆக்ல வேறதாங்க எதாச்சு பாக்கணு நீங்க எங்க இன்னக்கி எங்கேயு வெளிய போலைங்களா
ஆ இன்னக்கி நா போயிட்டு வந்தே சகோதரா சும்மா வெளிய வரைக்கு ஒரு வேலையா போயிட்டு வந்தே நானு
ஓகேங்க
போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்தே அவ்ளோதா கடக்கி போற வேலெருந்துச்சுங்ளா அங்க மட்டு
ஓகே ஓகேங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
ஆஹ் எல்லாருமே நல்லாருக்காங்க அங்கெல்லா நல்லாருக்காங்ளா
இங்கெயேல்லாருமே நல்லாருக்காங்க நீங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலா வெளில எங்கயு போமாட்டீங்ளா
ஆ ஃப்ரெண்ட்ஸ் குட நா போவேங்க இன்னிக்கு வந்து சனி நாயர் தா நா எப்பயாவது போவே நானு அவுங் இங்கியாது வீட்ல வேலருக்குன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி சில பேர் வந்துட்டு எங்கியாவது ஊருக் போயிருப்பாங்க எப்பயல்லார் முன்னே நாங்க வந்துட்டு விடுமுறை நாலாதா ஃப்ரீ அ அந்த டைம்ல போயிட்டு வந்து
ஓ ஓகேங்க நீங்க எங்கயொ ட்ரிப்பு வெளியல்லாப் பயணம்லா எங்கயுமே போனதுல்லிங்களா ஃப்ரெண்ட்ஸு நண்பர்களோட
பயணும்னு சொன்னா நா நண்பர்களோட வந்துட்டு கோயிலு சினிமா பார்க்கு அந்த மாரிதாங்க நா போயிருக்கேன்னு மத்தபடி தனியா நீங்க நெனக்கிற மாரி இந்தெ வெளியூர் நீங்க போற மார்ல்லா நா போனதில்லைங்க நானூ
ஓ ஓகேங்க ஓகேங்க அதாங்க கேட் டே இங்கெ உங்குளுக்கு மேரேஜ் அயிச்சுங்களால்ல வீட் வீட்ல தானுங்களா
ஆ இல்லைங்க எனக்கின்னு மேரேஜு அக்
ஓகேங்க உங்க வாய்ச பாத்தாலே தெரிதுங்க
சேரிங்க உங்குளுக் மேரேஜ் அயிர்ச்சிங்ளா
ட்டுருக்காங்க நல்லா வரணா வன்ச்சுனா முடிச்சிகிலான்னு வீட்லெருக்காங்க இன்னூ அது மாரி நல்ல வரன் எதுவு வர்லங்க
சேரி சேரிங்க
ம் சேரி
நீங்க எதாவது உங்களுக்கு லவ் மேரேஜ் ங்களா அரேஞ் மேரேஜிங்ளா
அப்டி ஒன்ன லவ் பண் காதல் பண்றளவுக்கு டைம்லா இல்லிங்க நேரமில்ல எதுங்காட்டி பாத்தீங்கனா அரேஞ்ச் மேரேஜ் தாங்க வீட்ல சொல்ற பொண்ண பாத்து தாங்க மேரேஜ் பண்ணு
சேரி சேரிங்க
அப்பறோ நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாாதாங்க இருக்கே நானு
நீங்க ஏதாச்சு காதல் அந்த மாரி ஏதாச்சும் பண்றீங்களா
ஆ அந்த மாரிலா ஒண்ணும் இல்லைங்க
ஓகேங்க அப்பறோ இத என்ன சாப்டச்சுங்களா
ஆ சாப்பிட்டேங்க நானு நீங்க சாப்டிங்ளா
ட்டாங்க நைட்டுக்கு என்ன பண்ணலா இருக்கீங்க சாப்பாடு
நைட்டுக்கு இட்லி தாங்க ஊற்ற இட்லி ஊத்தி ஏதாச்சும் குருமா வைக்கலான்ட்டு இருக்கேங்க நான தக்காளி குருமா அந்த மாதிரி
ஓகேங்க ஞாயிற்றுக்கெழமனா என்னங்க நீங்க ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சகோதரா சொல்லுங்க
இல்லைங்க ஞாயித்துக்கெழமைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறே சாப்பாடு எல்லா எது மாரி ஸ்பெஷலா பண்ணுவீங்கன்னு கேக்குறே
நாங்க ஞாயித்துக்கெழமைன்னா நாங்க அதிகமா நாங்க நாங்க லேட்டாதாங்க எந்திரிப்போ நாங்க எப்பயாதா சில சமய நாங்க தண்ணி வரப்ப மட்டுந்தா சீக்கர எந்திரிப்போ அப்டி சீக்கிரமா எழுந்தம்னா காலையில எதாச்சு நாங்க சிம்பிளா டிஃபன் மாரி பண்ணிட்டு மதியத்துக்கு வந்து எப்பயாவுது பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் பிரியாணி இந்த மாரி எதாச்சு நான்வெஜ் ஐட்டம் தாங்க நாங்க பண்ணுவோ நாங்க
ஓகே ஓகேங்க
நீங்க என்னங்க பண்ணுவீங்க
நாங்க வீட்ல எதுவு பண்ண மாட்டங்க வீட்ல அவுங்க
ஆ சொல்லுங்க
அதாங்க வீட்ல எதாச்சி பண்ணாங்கனா அதாங்க எதாச்சி சிக்கன் கீது கிரேவி மாரி எதாச்சி பண்ணுவாங்க
சேரி சேரிங்க
சேரிங்க அப்றோ நீங்க எனக்குல்லா அப்பிடி எதுமே தெரியாதுங்க உங்குளுக்கு எதாச்சி தெரியுங்ளா
ஆ ந எனக்கு சமைக்க தெரியிங் எதோ ஓரளவுக்கு நா சமைப் பங்க நானு
ஆ ஆ ஓகே ஓகேங்க அப்பறங்க இன்னைக்கு எங்கயு வெளில போலிங்ளா
ஆ வெளிய போயிட்டு வன்ட்டங்க நீங்க எங்கயு வெளிய போகலிங்ளா
நா எங்கிங்க போறது நா வீட்லதாங்க இருக்கே கன்னுக்குட்டி ஒண்ணு இருக்குங்க அத பாத்துட்டு அப்பிடியே இருந்துக்குவங்க
சேர் சேரிங்க கண்ணுகுட்டிய நீங்க கண்ணுக்குட்டி பாட்டுக்கு சாப்பாடு போட்டா இருந்துக்குங்ளே கண்ணுக்குட்டிய நீங்க பாத்துட்ருக்கிங்ளா
ஆமாங்க கொஞ்ச ஒடம்பு செர்ல்லிங்க அதாங்க அத பாத்துட்ருக்குங்க மருந்து குடுத்துருக்கோ நேர நேரத்துக்கு அதாங்க அத பாத்துட்ருக்கோ
சேரி சேரிங்க உங்க ஊர்ல எல்லா மழைங்ளா
என்
உங்க ஊர்ல எல்லா மழைங்ளா வெயில் அடிக்குதுங்ளா
ம் வெயில் தாங்க காலைல இருந்து வெயில்தா அடிச்சிட்டு இருக்குங் நீங்க இருக்கிற எடத்துல எப்பிடிங்க மழைங்ளா
ஆ இல்லைங்க நா இருக்கற எடத்துல வந்து காலைல லைட்டா தூரல் மாரி போட்டுச்சுங்க இப்ப லைட்டா வெயில் தாங்க அடிக்குது ரொம்ப இல்ல லேசா வெயில் அடிக்குதுங்க
ஓகே ஓகேங்க கா ஞாயித்துக்கெழம கேட்டதுக்கு நீங்க ஏதோ தண்ணி வருன்னிங்க தண்ணி எப்பிடிங்க டெய்லிங்லே வருங்ளா இல்ல வாரத்துக்கு ஒன் டொ ஒரு டைம் வருங்ளா
நல்ல தண்ணி தாங்க வரு அது வந்து ஒரு நாள் விட்டு விட்டு வருங்க ஒரு நாள் வந்து ஆறு ம ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கு வருங்க இன்னொரு நாள் வரும்போது ஏழு மணில இருந்து எட்டு மணி வரைக்கு அல்லது எட்ர மணி வரைக்கு தண்ணி வருங்க
ஓ பரவால்லைங்க ஆனா உங்குளுக்கு உப்பு தண்ணில்லா எதுவு இல்லைங்ளா நல்ல தண்ணி மட்டு தானுங்ளா
ஆ உப்பு தண்ணி எல்லா இங்க இல்லைங்க இங்க நல்ல தண்ணி மட்டுந்தா இங்க இருக்கு உப்பு தண்ணி வேணுன்னா ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒரு பைப்பு பொது பைப்பு இருக்குங்க அங்க வேணுன்னா நம்ம புடிச்சுக்கலாங்க அதுவு இந்த வெயில் காலத்துல வந்துட்டு வருமா வராதா நமக்கு தெரிலங்க
ஓகே ஓகேங்க ஓ கேங்க அங்க எங்கயாச்சி இந்த மாசம் மே மே முடிஞ்சொனே ஜூன்ல எதாச்சு மழகீது வந்துச்சுங்ளா
ஆ மழ வந்துச்சுங்க நாலு நாளாவே இங்கெல்லா நல்ல மழ தாங்க மழ ரொம்ப நல்ல மழைன்னு சொல்ல முடியாதுங் எதோ ஓரளவுக்கு மழ பேஞ்சா பேஞ்ச மாரியே இருக்கும்பாங்கள அந்த மாரி லேசா பேஞ்சிட்டே இருந்துச்சிங்க டே ஃபுல்லா
ஓ ஓகேங்க நீங்க எங்க வேலைக்கெல்லா எதாச்சி போறிங்ளா
வேலைக்கி நா இப்போதக்கி முன்ன போயிட்டு இருந்தங்க இப்போதைக்கி நா எங்கயு போகலைங்க வீட்லதா இருக்க அந்த வேலை புடிக்கலன்னு நின்னுட்டே நானு வேற ஏதாது வேல இருந்துச்சின்னா பாக்கலான்ட்ருக்கங்க
ஓ ஓகேங்க என்ன வேலைங்க நீங்க பண்றது
நா வந்துட்டு சும்மா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலைங்க நானு
ஓ பரவால்ல பரவால்லைங்க எப்டிங்க வீட்ல உக்காண்ட்டே பண்ணலாமா இல்ல எதுவு வேலைக்கு போய் தொழில அலுவலத்துக்கு போய் தா பண்ணணுங்களா
ஆ இல்லைங்க நா வீட்ல இருந்துல்லா பண்ண முடியாதுங்க நா நேர வேலைக்கே போய் தாங்க நா பண்ண முடியு நானு
ஓ ஓகேங்க
நீங் நீங்க எந்த மா நீங்க எந்த மாரிங்க வேல பாக்குறீங்க
நா பாத்தீங்கன்னா வெப்பநிலையில பாத்தீங்கன்னா வெப்பநிலை வந்து கணக்கெடுத்துட்ருக்கேங்க
சேரி சேரிங்க
நா அந்த வேல பாத்துட்ருக்கேங்க உங்களுக்கு தெரியுங்களா அது எப்டி இருக்குன்னு இன்னு வேலையெல்லா
ஆ அந்த இதெல்லா என்ன கம்பெனி அந்த மாரி இதெல்லா எனக்கு இன்னு தெரியாதுங்க
ஓகேங்க ஓகேங்க இது பாத்தீங்கன்னா ஒரு உருவாக்கணுங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பொருளா இருந்தாலு ஒரு மெட்டர் இரும்ப வந்து உருக்கி அது மாரி ஊத்துவோம்ல்லங்க அது மாரி ஒரு ஒர்க்குங்க
சேரி சேரிங்க
ஓகேங்க அது மாரிதா பண்ணிட்டு இருக்கோ உங்க வீட்ல அப்பா அம்மாலா என்னங்க வீட்லதா இருக்காங்களா இல்ல வேலைக்கு போறாங்களா
ஆ இல்லைங்க அப்பா அம்மால்லா வேலைக்கு போயிட்டா இல்லைங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்கங்க அம்மா வீட்ல தாங்க இருக்காங்க
வீட்ல ஒரே பொண்ணுங்களா இல்ல யாராச்சி இருக்காங்களா கூட பொறந்தவங்க அந்த மாரி யாராச்சி இருக்காங்களா
ஆ இல்லைங்க கூட பெறந்தவங்க அண்ணா ஒருத் த்தவங்க இருக்காங்க அப்பறோ நா ஒன் நாங்க ரெண்டு பேர் தாங்க மொத்தோ
அண்ணா என்ன பண்றாங்க அண்ணாக்கு மேரேஜ் ஆயிருச்சிங்ளா
ஆ அண்ணாவுக்கு மேரேஜ் ஆயிருச்சிங்க அவரு வே வேலைலதாங்க இருக்காரு மேரேஜ் ஆயிருச்சி அவருக்கு
ஓ ஓகே ஓகேங்க அவங்க கூட இல்ல பேசுவீங்களா இல்ல அவங்க கூடதா இருக்காங்களா
தனியா இருக்காங்க வைஃப் கூட தனியா இருக்காங்க பேசுவாங்க நாங்க எப்பயாவது இங்க வருவாங்க லீவுனா வீட்டுக்கு வந்துட்டு தாங்க போவாங்க போன் பண்ணுவாங்க டெய்லியுமே கால் பண்ணி பேசுவாங்கங்க
ஓ ஓகே ஓகேங்க பரவால்லைங்க நீங்க உங்களுக்கு எப்ப கல்யாணோ ஆ நா ஒரே பைய தாங்க அண்ணே இருக்காரு கூட ஓ ஒருத்த அண்ணே இருக்காரு
சேரி சேரிங்க
மேரேஜ் ஆகலைங்க எனக்கு ஆகலைங்க இதா பாத்துட்டுக்காங்க அண்ணனுக்கு அப்படியே எனக்கு அப்டியே பாத்துக்கலா சொல்லியிருக்காங்க
சேரிங்க அப்ப அண்ணன் இருந்தாருன்னா அண்ணனுக்கு கல்யாண பண்ணிட்டு தாங்க உங்களுக்கு பண்ணுவாங்க
ஆமா ஆமாங் அது ஒரு பு்ரொசீஜரா வச்சிருக்காங்க அது நம்மளுக்கு புடிக்கல ஒடக்கணுங்க அத என்ன பண்றதுன்னு தெரி புரில
ஓ அப்ப முன்னாடியே உங்களுக்கு பொண்ணு பாத்து பண்ண சொல்லிருங்க இல்லாட்டி ரொம்ப அவசரமா இருந்தா
இல்லங்க பாக்குறாங்களான்னு பாப்போ அப்புற நம்மளே பாத்துக்க வேண்டியதாங்க
சேரிங்க உங்களுக்கு சொந்தத்துல ஏதாச்சு பொண்ணு இருக்குங்களா அத்த பொண்ணு மாமா பொண்ணு அந்த மாரி
கேட்டவனே இனவு போ பட்டாம்பூச்சி பறக்குற மாரி இருக்குங்க
ஓ ஏங்க அப்டியா அப்ப பழ பேர் இருப்பாங்க போலீங்கலே உங்க சந்தோஷத்த பாத்தா தெரியுது
குங்க
சேரி சேரிங்க ஓ அத்த பொண்ணு கூட எல்லா பேசுவிங்ளா
ந இப்ப கொஞ்சோ பேச்சுவார்த்த இல்லங்க
சேரி சேரிங்க ஏங்க அவுங்ளா குடும்ப பிரச்சனைங்ளா
ஆமாங்க கொஞ்சோ ஒரு சொத்து பிரச்சனை ஆயிருச்சுங்க
சேரிங்க அப்படி இருக்கும் போது எப்டிங்க நீங்க வந்து கல்யாணம் பண்ணுவீங்க
இல்லைங்க இப்பிடியே இருக்காதுல்லங்க எதோ பண்ணி சேந்துட்டாங்கன்னா அப்புறோ மறுடியு ஃப்யூச்சர்ல பாக்கலாம்லங்கம்
என்னங்க சினிமால வர மாரி சொல்லுவீங்க போல நீங்க
சினிமல ஆமாங்க எதோ பண்ணி பிரச்சனைய முடிச்சு விட்டு சேந்துக்லான் சொல்லி பாக்கறங்க
உங்களுக்கு சொந்தோன்னா ரொம்ப நெருங்கன சொந்தங்ளாங்க இல்ல ஒண்ணு தூரத்து
இல்லங்க அம்மா அம்மாவோட தம்பிங்க தம்பியோட பொண்ணுங்க
சொந்தத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது
வ வணக்கம் தோழி உங்க கூட பேசுனதுல சந்தோஷ அடைகிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன்
ன்றி வணக்கம்